சேரி ஆ சாப்டே ஆ சாப்டே சாப்டே நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சி மத்தியானம் என்ன சமையல் செய்யணும்
ஃப்ரீ ஆனா நண்டு கொழம்பு இருக்கு கால்லையே சமச்சிடோ நாங்க பசங்கல்லா ஸ்கூல் நண்டு கொழம்பா இது தேங்கா பூண்டு மிளகு
ம்
எல்லாமே அரைச்சிருவே அரைச்சிட்டு ம் வெங்காயம் தக்காளி வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சு பூண்டு கொஞ்சோ போட்டு வதக்கிட்டு
ம்
மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அந்த அரச்சி பேஸ்ட் இருக்குன்னா அது போட்டு நண்டு போட்டு கொதிக்கவுட்டு எறக்கிடுவே அவ்ளோதா வறுக்குறதுன்னா அதே தேங்கா அதே பூண்டு மிளகு அரச்ச தேங்கா சாந்து இருக்குணு அதுல கொஞ்ச மஞ்சதூள் மெளகாத்தூள் பெறந்து நண்ட போட்டு பரட்டி எண்ணெயில அப்டிய வறுத்து எடுத்துருவே
நண்டு வந்து நா தெரிஞ்ச அளவு தேங்கா வந்து ஊத்துனாதா அது டேஸ்டா உங்ளுக் தெரியு ஆ ஆ அ நா சாப்ட மாட்டே ஆ செய்வே ஆனா எப்டினா வெந்தய போட்டு தால்ச்சிட்டு வெ வெங்காய தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ் ட்டு போட்டு நல்லா வதக்கிருவே அந்த எண்ண பிரிஞ்சு வதக் க்கணு நல்லா என்ன பிரிஞ்சு வரப்போ மெளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூளு ஆ எல்லா கொழம்பு தூள்ருந்தா அத போட்டுக்லா கொஞ்ச எல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு நண்ட தூக்கி அத போட்ருவே போட்டு தண்ணிய ஊத்தி வச்சடுறது
ம்
மே நல்லா அது ஒன்னு வரு கிரேவிபதோ வரு பாத்தீங்ளா அப்ப வந்து மெளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி தலைய போட் ட்டு அது வந்து நண்டு வருவல்கு
ம்
இப்ப அதுவே வந்து நம்ம கொழம்பா வேணு வீட்ல ஆளுங்க நெறைய பேர் இருக்காங்க அப்டின்னா இந்த நீங்க சொன்ன மாரி தேங்கா சோம்பு பூண்டு இதெல்லா அரச் சி ஊத்தி கொஞ்ச கிரேவியா இல்ல தண்ணியாவோ வச்சுக்கலா லாஸ்ட்டா அந்த பெப் ப்பர் போடுறதுலதா அந்த இது இருக்குது
ம் நா என்ன பண்ணுவே அந்த பெப்பர வந்து தேங்காவோடையே அரச்
ஆமா ஆமா ஆமா அது ஒருத்தங்க செய்வாங்க கரெட் கரெட்
அது நா வறுக்கறதுக்கு வெங்காய தக்காளி போடாம சும்மா அந்த தேங்கா அந்த மிளகு பூண்டு அந்த தே கொழம்புக் அரைக்கறதுலயே கொஞ்ச எடுத்து அப்படியே போட்டு பெரட்டி அத வருறுத்துருவே
அது மாது டேஸ்ட்டாதாருக்கு
ம் அது டேஸ்டா தா இருக்கு
இது மீன் கொழம்பு நல்லா வப்பீங்ளா சொல்லுங்க பாப்போ ம்
வந்து வெங்காய தக்காளி அறிஞ்சுக்குவோ ஆ புளிய நல்லா ஊற வச்சுக்குவோ எவ்ளோ குவான்டிட்டி மீன் இருக்கோ அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரப்பு புளிப்பு உப்பு மூணு ஈவனா இருந்தாதா மீன் கொழம்பு நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஆமா ம்
அதனால புளி உற வச்சு தேங்கா வந்து கொஞ்ச சோம்பு சின்ன வெங்காயொ போட்டு அரச்சி எடுத்துகுவ அரச்சி எடுத்துட்டு மிளகாதூள் மஞ்சத்தூள் அதா போடுவே மல்லித்தூள் போட மாட்ட
ஆ
அது டேஸ்ட மாத்திரு வெந்தய போட்டு தாளிச்சிட்டு வெங்காய தக்காளிய நல்லா வத தகிட்டு கொழம்ப வந்து ஒரு சட்டியிலயே கூட்டிருவோ தேங்கா மெளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லா போட்டு உப் உப்பு புளி இதெல்லா கரெக்டா பாத்துட்டு அப்புற தா ஊத்துவோ ஊத்தி நல்லா கொழம்ப கொதி அடங்கட்டு சிலவாட்டி மாங்கா வந்து கல்லு மங்காவா இருந்தா கொழம்போடயே போட்டுருவோ
ஆ
ஆ இல்ல ஒட்டுமங்காவாருந்தா யறக்க போறதுக்கு மீனு போடும்போது ஒன்னா போட்டு ஒரு கொதி வரட்டிய எரக்கிருவோ இல்லனா
ம் இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த சைடு பாத்தீங்கன்னா தேங்கா தா மெயின் மீன் கொழம்புல
ம்
அவங்க தேங்கா போட்டு தா செய்றாங்க இன்னொருத்தவங்க என்னன்னா இந்த தேங்கா சில்லு சில்லா இருக்கூ பாத்தீங்ளா அத வந்து போட்டுறாங்க ம்
ம்
போட்டுட்டு அந்த மாரி செய்றாங்க ஒருத்தவுங்க வெள்ளையா இருக்குது அவுங்க செய்ற கொழம்பெல்லா
நமக்குலா காரசாரமா
ஆ மெரூன் கலர்லந்தா பாக்க அதா இருக்கூ அவுங்க வந்து ஒருத்தவுங்க பேசும்போது சொன்னாங்க தேங்கா ஊ த்தி அந்த ஒரு மாரி வெள்ள கலரோ மஞ்ச கலரோ அந்த மாரிதா வருது அவுங்க சொன்னது ஆமா
ம்
வேந்தாது இப்ப நம்ம இந்த சாந்துலப் புளில கரைக்கிறோ பாத்தீங்ளா அதுல தேங்கா அந்த மாங்கா எல்லாத்தையு போட்டு ஒன்னாவே தூக்கி சட்டிய வச்சுர்றாங்க
ம் அது செட் ஆகாதுலமா ங்கா கல்லு மாங்காவா இருந்துச்சுன்னா போட்டு வைப்பே பொட்டு மாங்காவா இருந்தா என்னப் எறக்க போம்போது மீன் போடும்போது போட்டு எறக்கிடுவே இல்லனா கரஞ்சி தனியா போயிரூ தோல் தனியா போயிரூ
நாம்மாமாமா இது செய்வீங்களா ப்ரான் எப்டி செய்வீங்க
ப்ரான் வந்து வெங்காய தக்காளி போட்டு ம் மஞ்சத்தூளு மெளகாத்தூளு அ அது போட்டாக் அப்டியே றால் போட்டு நல்லா ஃப்ரைவ வறுத்துடருவே கொஞ்சோ வேகவிடுவே தண்ணி விட்டு
ம் ம்
அது மாரி பண்ணுவே இல்லனா இதே மாரி அந்த பூண்டு மிளகு தேங்கா இத போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலா தனியா இது வந்து தனித்தனியா இருக்கூ உதிரி உதிரியா வரு அது வந்து கிரேவி மார்ருக்கூ அது மாரி செஞ்சாதான்
எங்க அதுல தண்ணியே ஊத்த கூடாதுன் சொல்லிர்றாங்க அந்த வெங்காயந் தக்காளி அந்த
தண்ணி இருக்கூன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க நா என்ன பண்ணுவ றால வந்து சுத்தம் பண்ணிட்டு உப்பு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி புழிஞ்செடுத்துருவோ
அதா அதா
அது கொஞ்சோ நின்னு வெந்தாதா நல்லாருக்கூ அது கொஞ்சனாலு வேகல்னாலு இந்த பிள்ளைங்கலா சாப்டாதுங்க கவுச்சி அடிக்குதுன் சாப்டாதுங்க அதா நல்லா நா கொஞ் தண்ணி விட்டு வேகவுடுவ
பெரசு பெரட்டி வச்சுர்றாங்க
ம்
ஆம்மா ஒரு தரவ எங்க பொண்ணு செய்யும்போது என்ன பண்ணிச்சுனா நல்லாண்ணய ஊத்திச்சு இந்த சோம்பு சும்மா அப்டி பேட்டுச்சு அவ்ளோதா வெங்காய சின்ன வெங்காய அரிஞ்சு அதுல போட்டுட்டு
ம்
தக்காளி பொடிசா நறுக்கி அதையு போட்டு நல்லா அந்த எண்ணெ
அது நல்லா எண்ணெ பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு ஆ மெளகா தூளு மஞ்சத்தூள் போட்டு இந்த ப்ரா றால போடணு ம்
ட்டு வேற ஒன்னுமே பண்ல மூடி வச்சிர்ச்சு கேசரி உப்பு போட்டு கொஞ்ச நேரங் கழிச்சு பாத்தாய்ங்கனா
ஏ அடுத்த சா
ஆம்மா கொத்தமல்லி தழையு அந்த பெப்பர் பவுட்ரையு போட்டு பெரட்டி வச்சிச்சு அந்த ம் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க பாருங்க அவுங்ளுக்லா அது தொட்டுகிட்டு சாப்றதுக்கு அவ்ளோ ஒரு இதாருந்தது
ம்
ம் அது செஞ்சு வச்சது நா செஞ்சது கூட புடிக்கிலியா வீட் இல்ல அவுங்ளுக்கு அது செஞ்சதுதா புடிச்சிருந்ச்சுன்னு சாப்டாங்க
ம்
ஆ அது டிஃப்ரெண்ட்டு மாறுதுல்ல
ஆமா கை பக்குவ மாறுது
ஒரே ஆளேதே சாப்டுட் ப தை
அழகுனதா அது கொஞ்சோ புதுசா பாத்து புடிக்கு
ம் அந்த மாரி ம் மட்டன் கொழம்பு அதே மாரி வப்பீங்ளா
மட்டன் கொழம்பு மட்டன் வேக வச்சுருவ இஞ்சி பூண்டு போட் ட்டு வெங்காய ம் ஆமா வெங்காயந் தக்காளி மட்டன் அ இஞ்சி பூண்டு இதெல்லா போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஏழு விசில் கூட வ சிலவாட்டி அஞ்சு விசில் கறிய பொறுத்துருக்கு விட்டுட்டு ம் என்ன பண்ணுவே ஆ அது இறக்குனதுக்கப்ற வெங்காயந் தக்காளி இது சோம்பு பூண்டு நச்சு போட்டு அத தாளிச்சுகுவ பட்ட கிராம்பு சிலவாட்டி போடுவ சிலவாட்டி போட மாட்ட சின்ன வெங்காய பூண்டு சோம்பு மட்டு போட்டு தாளிச்சோனா நல்லாருக்கு ப்ளேவரு கருவூப்ல போட்டு தாளிச்சி அதுல வந்து இந்த வேக வச்ச மட் மட்டன் தண்ணி மிளகாத்தூள் இதலா போட்டு கொதிக்கவுட்டு கொதி நல்லா வந்ததுக்கப்பற தேங்கா கொஞ்ச அரச்சி ஊத்துவோ ரொம்ப போட மாட்ட கொஞ்சமா அரச்சு ஊத்வாங்க
த்தனாதா வருது அந்தது ம் ஆமா மா இல்ல சோறுக்கு அதுக்கு ஒட்டவே ஒட்டாமருக்கு ஒரு மாரி
மல்லித்தூள் போடுவோ மல்லித்தூள் கொஞ்ச அதிகமா போடுவ மெளகாத்தூள விட மல்லித்தூள் அதிகமா போட்டுக்குவே கறி கொழம்புக்கு ஆனா மீன் கொழம்புக்கு மல்லித்தூளே எடுக்க மாட்ட கறி கொழம்புக்கு மல்லித்தூள் கொஞ்சோ போடு த்துக்கு மெளகாத்தூள் கம்மி பண்ணிக்குவே அது தா நாங்க அதிகமா எடுத்தான குடல் குழம்பு தா அப்போ
ம் கொடல் எப்டி செய்வீங்க நீங்களே கிளீன் பண்ணுவீங்களா
ஆ நானே கிளீன்
ஐயயோ நாங்க கடைலயே பண்ணிட்டு வருவோ தெரியாது இதெல்லா
ம் அது எடுத்துட்டு வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக் க்க வச்சு நல்லா உரிச்சு எடுத்து சீவ அது சுத்தம் பண்றதா பெரிய வேலையே கொழம்பு வக்கிற கூட அஞ்சு நிமிஷந்தா
ஆம்மா மா
எங்க பாப்பா தேர்டுதா படிக்குது அது வந்து உக்காந்து சுத்த பண்ணி குடுக்கு அந்த உ அ அந்த குடலுக்குள்ளார வுட்றலா சீவங்க வச்சு எடுத்து அத விட்டு குடுக்கு அது விட்டு குடுக்கு அதெலா ஆ பழக் அது வந்து இந்த றாலுமே வந்து உரிச்சு குடுக்கு ம் குடல் மட்டுந்தா நா எடுப் பே அது ஏனா அது அவங்களுக்கு புடிச்சது அதுதானே மெயினா எடுக்கறாங்க கேக்க சொல்லி இன்னொரு ஆளு வேணு வேணுனு அதனால உக்காந்து சோ
அது பிள்ளைங்க எல்லார்க்குமே இந்த இறால் ரொம்ப புடிச்சிருக்குது ஏ அது அதா தெர் ஓ அதனாலையா நா சாப்ட மாட்ட நண் டு இதெல்லா மீன் எதுவுமே சாப்ட மாட்ட மட்டன் ஒன்னுதா சாப்டுவ அதனாலதா கேக்குற
ம் றாலு இனிப்பா இருக்கு நல்ல ஸ்வீட்டா இருக்கு அது
சாஃப்டா இருக்கர்னால
ம் சாஃப்டா இருக்கு திங்கிறத்துக்கு அந்த பிள்ளைங்களுக் முள்ளு இந்த மீனெல்லா கூட அந்தளவுக்கு சாப்படாதுங்க
ஆ அ
மீன யாராவ்து முள்ளு எடுத்து குடுத்தா சாப்
இல்ல யார பாத்தாலு நா பாக்கறே எம்பொண்ணுக்கு றாள் தா புடிக்கு அது தா இன்னிக்கு வாங்குனே அப்டிம்பாங்க
பாக்வே நண்டு அதுனாலது நண்டு வாங்குனே
ம்
நண்டு நம்ப ஒடச்சு தா எடுத்து குடுக்கணு ஆனா உள்ள சத சதையா இருக்கர்து அதுங்களுக்கு நல்லா புடிச்சிருக்கு
ம் ம் கரக்ட்டு கரக்ட்டு காலெல்லா ஒடச்சு குடுத்தா தா சாப்புடுவாங்க
சாப்புடுவாங்க
ஆமா சின்ன பிள்ளைங்களா இர்ந்தா அப்டிதானே குடுத்தாவணு
ஆமா ஆமா
ம் மீனுமே நம்ம வந்து அந்த முள்ள எடுத்து
ம் அது வறுத்த மீனு தா எறங் ம் கொழம்பு மீன்லா எறங்கவே எறங்காது எப்டி குடுத்தாலு
மல்லு எப்டியுமே வந்துருதுன்ட்டு சிலர் எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க நானு பாக்கறே எங்க சிஸ்டர்லா வந்து மீன் கொழம்பு பிடிக்க மாட்டிக்கிது
வறுவல் தா எறங்கு நாங்களுமே என்னா பண்வோ மீன் கொழம்ப் வெப் பே ஆனா அன்னைக்கு மட்டு அந்த ஒரு நேரோ மட்டுந்தா மறு நேரல்லா தொடம் எனக் அது புடிக்காது எப்புடி கொழம்பு எவ்ளோ ம் அது இந்த கல்யாண வீட்டுக் போனாலு அன்னைக்கு ஊத்திக்குவே அவிங்க வெக்கற கொழம்பு ஒரு டேஸ்ட்ல இருக்கு தண்ணியா இருக்க மார்ருக்கு ஆனா அந்த டேஸ்ட்டு கூட கவுச்சி அடிக்காம ஒரு மார்ருக்கு மீனு கொழம்பு பவுட்ரு போடுவாய்ங்கன் நெனைக்கிற அவிங்க ஆனா தேங்கா, தக் காளி எல்லா அரச்சு ஊத்திருப்பா ஆனா அவிங்க ஒரு கல்யா ரெண்டு கழுவோதா கழுவாய்ங்க அஆன அஞ்சு சாப்பாடு சாப்ற மாதிரி இருக்கு
அது மாரி கோயில்ல கெடா வெட்னாலு பாருங்க டேஸ்ட்டா இருக்கு நம்ம சேறுஅந்த கொழம் தண்ணியாதா இருக்கு
உமாராசி
மொட்ட தண்ணியா தா இருக்கு அது பாத்தீங்கன்னா அவ்லோ ருசியா இருக்கு
ஆமா ஆமா
தெரில அதெல்லா கைவ
கை பக்குவனு இல்ல அந்த கோயிலுக்குன்னு செய்யும்போது அது ஒரு தனித்துவமா போயிருது எதுமே இல்லாம செஞ்சாலுமே அது நல பாக இருக்கு
அதா அதா நாங்களு இந்த இப்ப இந்த ஆடி மாசோ பொறக்குதுல்ல
ம்
இங்க ஃபுல்லா மலைல கோயில்ருக்குது கருப்பு இந் மார் சாமி ல்லா இருக்கு எல்லாரு எந்தெந்த ஊர்லர்ந்தோ வந்து அங்க தா கடா வெ ட்டுவாங்க இப்ப ஆடி ஆம்மா
த்துட்டு போ கூடாதுன் தான சொல்லுவாங்க அங்கயே வெட்டி அங்கயே
அது அந்த காலத்துல அப்டி இர்ந்துச்சு இப்ப எல்லா து போட்டு வீட்டுக் கொண்டு போய்றாங்க என்னானா சொந்தம் பந்தங்கலா வர வச்சுட்டு அங்க மண்டப எல்லா கட்டி விட்டாங்க முன்னாடிலா கெடையாது ஒரு மாதிரி கிராமம் மாரிதா இருக்கு இப்ப... சிட்டியா எவு என்ன ச்சு மண்டபம் மாரி அங்கங்க கல்யாண மண்டபம் மாரி கட்டிட்டாங்க
உம்
வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங் ஏனா வரவங்களுக்கு ரிலேஷனுக்கு முக்கிய மானவங்கள எல்லா வர வச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க பசங்கனுங்களா அவங்க ஃப்ரெண்டுங்கல்லா இருக்குல்ல அவங்க எல்லாரையு வர வச்சு ஆடி மாச ஃபுல்லா அந்த கோயில்ல தா எல்லா இருக்
எங்க ஓ எங்க சைடு ஒரு பக்கத்துல ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணாங்க அவங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்களா குதிரையாக்கி கோயிலுக்கு வச்சு வீட்டுக்கு வீடு ஒரு குதிர செய்ய சொ சொல்லி குதிர ஏத்திட்டு வந்து வச்சாங்க
ஆ ஆ ஐயா அந்த கோயிலு தா எங்கேன்னு ஒரு ஒர் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது எந்த கோயில் சொல்லுங்க கொஞ்சோ
அது கோயில் பேரலாம் உம் பேரலா
அந்த மண்குதிர வாங்கி வக்க சொல்லி அவுங்க இந்த நா தா டாக்டர் அந்த அம்மா அவுங்க கனவு ல ம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா இந்த மண் குதிரையோட வந்து வாங்கி வக்க சொல்லி எங்க அந்த மாதிரி கோயில் இருக்கு
இங்கே அவங்க வந்து அந்த கிராமத்துல இங்க அது வந்து அந்த கிராமத்தில வந்து வளக்கோ அவுங்க அந்த கோயில்ல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே என்னமோ பண்ணாங்க வீட் தூக்கி கிட்டு ஒரு கிடா வெட்டி
உம்
சொந்தபந்தத்தல்லா அழைச்சு அவங்க வீட்டுக்கு வீடு பந்த போட்டு வச்சிருப்பாங்க பந்த போட்டு சாப்பாடு சமைச்சு போட்டு
ம்
நீ ஊரு பூரா க